என்ன
நல்லா இருக்கே நல்லா இருக்கே ஒரே தல வலி எனக்கு தாங்க முடியல இந்த மொபைல் பாத்து பாத்து பாக்க கூடாது நெனக்கிறே ஆனா பாக்க வெச்சது எப்டியாது அதா
ட்டுதா நானு அதேதா நானு நெனப்பே போன் ரொம்ப பாக்க கூடாது போன் அதிகமா பாத்தா தலவலிக்குனா நமக்கு எங்க அந்த கை அந்த போன்ல தானே போகுது
அது இல்லன்னா உயிதே இல்லாத மாதிரி இருக்கு இப்ப எல்லா பாத்தன்னா காலையில எழுந்து அலாரத்துல இருந்து நைட்டு தூங்கி போம்போது வரைக்கு நம்ம அந்
அந்த போனதா கைலல வெச்சுட்டு இருக்கோ கரெக்ட் ட்தா கரெக்ட்டுதா
நீ கரெக்டா போன் பண்ணிட்டே நா போன கைய்ல வச்சிட்டு இருந்தே நீ கரெக்டா போன் பண்ணிட்ட தல
உம் நானு உன்ன நெனச்சிட்டதா இருந்தே நெனச்சிட்டதா இருந்த கால் பண்ணணு கால் பண்ணணு கால் பண்ண முடியல என்னால
இல்ல பேசாம பே இது பேசிட்டா கூட நம்மளுக்கு கொஞ்சோ நல்லா ரிலாக்ஸ் சருக்கும்போல ஏன்னா இந்த போனு பாத்தது ரீல்ஸ் அப்டி இப்டி எதுனமோ தள்ளி தள்ளி தள்ளிக்
ஆமா கரெக்ட்தா அட என்னன்னு கேக்குற இப்ப எல்லா வந்து செரி ஓகே போன் பாக்ரொனா ஒரு ஃபேங்குக்கு கூட நம்ம போறதுக்கான வசதியில பாரு எல்லாமே இந்த போன்லதா இருக்கு
அது ரொம்ப அதனாலதா வந்து என்ன நடக்க போது பஸ் உங்களுக்கு அறிவு வளருமா வளராதான்றது நெஜமாலுமே எனக்கு தெரியாது கணக்கு ஒரு காசு சில்ரையோட மதிப்பு கணக்கு எதுவுமே தெரியாம போயிடும் போலருக்கு எல்லாமே அப்டியே உண்மையான காசு கையில தொட் தொடர்து த்துக்கே நம்மளுக்கு வாய்ப்பில்லாத மாதிரி இருக்கு
அட ஓங்கிட்ட உண்மைய சொல்லணுனா அதுதா நா காசு ஒரு பத்து ரூபா காசு த்த பாத்து கூட ரொம்ப நாள் ஆச்சு திரீவ்
உண்மதா உம் ம் ஆமா அப்ப பசங்களுக்கு எப்டி இந்த வந்து கணக்கு தெரியு இதுல பத்துல ருவது போயிச்னா அப்டி என்ன நம்மல்லா அப்டியா இருந்தோ இந்த கை ஃபுல்லா சில்றயா வெச் ட்ருப்போ எண்ணுவோ நம்மளா ப்ப இப்ப படிக்காதவல்லா கோட பாத்தா அப்ப எவ்வளவு அறிவாளியா இருப்பாங்க இந்த கணக்குல இப்பெல்லா படிச்சவங்க பா கூட சுத்தமா ஒரு பத்துக்கு பத்துல இருவது அஞ்சு போயுருச்சுனா எவ்ளனா கூட யோசிக்கற
யோசிக்கிற மாரி ஆஹ் நம்ம இன்னொன்னு என்னன்னு கேட்டீன்னா கேல்குலேட்டரு ஃபோன்லயே வச்சுட்டு நம்ம அதையே பாத்துட்டு உக்காந்துருக்
அ அதுதா இந்த டெக் னாலஜி வந்து நம்மள ரொம்ப அடிமட்டமா ஆக்
ரொம்ப உம் அத் ஆ அதுல வந்து நல்ல விஷயங்கள் இருக் குதுன்னா கெட்ட விஷயங்கள் அதுக்கு மேல இருக்
அதுதா ரொம்ப அதிகமா இருக்கு ஆமா ஆமா அதுதா அதிகமா இருக்கு ம்ச் நம்ம நல்லதுன்னு நெனைக்றோ ஆஹ் நல்லதுன்னு நெனைக்றோ ஈஸியா இருக்கு ஆனா வந்து அதுக்கேத்த மா இதய நோய்களு அதிகமாதில்ல இப் டெக்னாலஜி வளர வளர நோய் அதிகமாக நம்ம
நா வெளிய போய் கூட ஒரு ஜாமா வாங்குறதுல தெரியுமா எல்லா ல்லாமே டோர் டெலிவரி தா
ஆஹ் அது ஒரு பக்க அந்த மாதிரி விஷயங்கள் நறைய வளர்ந்துருச்சு நீ வாங்குற து நறைய வ வந்துச்சு
இதுல நம்ம புள்ளைங்கள என்ன சொல்ல முடியு ஃபோன் பாக்காத டி வி பாக்காத அதனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பாக்காம இருக்கிங்களான்னுதா நம்மள பாத்து கேக்கறாங்க
கேக்குறாங்க நம்ம வந்து நம்ம வந்து வேல அந்த ஃபோன்ல தா நம்ம வேலையே செய் செய்யறோ வாங்கறதோ பண்றது எல்லாமே அதுல பண்றோ அவங்க என்ன நெனச்சாங்க நீங் ஃபோன் பாக்ற நீங்க மட்டு ஃபோன் யூஸ் பண்றீங்களா நாங்க பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்வி கேக்கறாங்க அப்ப வாங்க குடுன்னிட்டு அவங்க வேற எது அதா பாக் கூடாந்த பொம்மை படம் அப்படி பாத்து அவங்க கண்ணு கெட்டு போயி மூள கெட்டு போயி படிப்பு கெட்டு போயி சில பசங்கல்லா க ரொம்ப சாப்பட கூட சாப்டாது இந்த ஃபோன் இல்லன்னா அந்த ஆறு அந்த ஆறு மாச
ஸ்கூல்ல எல்லா போயில்ல ஆமாமா எங்க பசங்களு ஸ்கூல்ல எல்லா போயில்ல ஃபுல்லா அந்த டி வி ல நடக்கிறதையு அந்த சேனல்ஸ் காட்ரூன்னா அதையே பாத்துட்டு போய் பேசுறாங்களா
ஸ்கூல்லயு டி வி தா அது தெரியுல்ல உங்களுக்கு ஸ்மார்ட்ன்னு சொல்லிட்டு ஆஹ்
இருக்கு ஆஹ் அவங்க மேமல்லா இல்ல வீட்டுல படிக்கிறாங்களா இல்லையா எப்ப பார்த்தாலும்ஹ் இத பத்தி அத பத்தி எப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே டிவில நான் அத பாத்தேன் இத பாத்தேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நம்மள கிட்ட வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க உங்கனால தான் பிள்ளைங்க இப்படி ஆகுது
டி வில ஸ்கூ டி வில ஸ்கூல் இருக்கா நம்ம எல்லா வீட்ல டி வி பாத்தாலே திட்டுவாங்க வீட்ல டி வி இருக்கு
இருக்காது இல்ல இல்ல உனக்கு ஞாபகோ இருக்கா ஆ ஒரு நம்ம ஒரு ஏரியால போம்போரு ஒரு ஆ ஆஹ ஒ ஒருத்தவங்க வீட்லதா
இருக்கு ஆமா ஆமாமா சில பேர் நெறயா அம்மா எ அந்த வீட்ல ஆஹ் ஞாபகோ இருக்கு அந்த கால எனக்கு திரும்ப வராதா அப்டின்னு இருக்கு எனக்கு இந்த கால் அ சுத்தமா டெக்னாலஜிலயு புடிக்கவே இல்ல ப்ச்
ஹும்ஹும் நம்ம பாத்ததுல டூ பர்சன்டேஜ் கூட நம் புள்ளங்க எல்லா பாத்திருக்க மாட்
ஆஹஹா இல்ல இல்ல அனுபவம் சுத்தமா கால்வாசி கூட அது எங்க சொல்றதுக்கே இல்ல அளவு அளவே இல்ல அவுங்க பா பாத்திருக்கவே மாட்டாங்க இன்னு இனிமேல் எப்படி இருக்க போதுன்றது எனக்கு தெரில நெனச்சாலே எனக்கு ரொம்ப
கரெக்ட் இப்போவே இவ்ளவு டெவலப் ஆயிடுச்சு இன்னொரு பைவ் இயர்ஸ் கழிச்சு நெனச்சு பாத்தா
உம் உணவெல்லாங் கூட வந்து ஆர்டிபிஷியலா மாறிடுமோ அப்டின்ற மாரி
கரெக்ட்டு கரெக்ட்டு
ம் எங்க இப் ஆம் பூச்சி மருந்து அடிச்சு மருந்து அடி உணவு மருந்தா தா போச்
அந்த டேஸ்ட்டு பாத்திருக்கியா நம்ம அப்ப சின்ன பிள்ளைல சாப்ட்ட ஒரு ஒரு ஒரு சாம்பாரா இருக்கட்டு எதுவா என்ன இருக்கோ அந்த காயில ஆ இப்போ ல்லா பாத்தா எல்லாத்துலிமே மருந்து பூச்சிக்கொல்லி மருந்துன் சொல்லிட்டு எல்லாமே அடிச்சு நம்ம வந்து
கீர கொழம்பு வெக்கவே இல்ல மா அப்டின் திட்றோ அவுங்க சொல்றாங்க நா எப்புமே செய்ற மார் தா கிற இப்போ இல்ல இல்லம்மா நீ அப்பெல்லா நல்லா செய்வனு அப்பறமா தா எ இல்ல இப்பல்லா கீர டேஸ்ட்டா இல்லென்றாங்க அப்டி நா எங்க அம்மா திட்டு சும்மா கீரய சொல்லாத அப்டின்னுவோ அப்றமா தா தெரிது நம்ப சமைக்கவு ஐயியோ ஆமா ஆமால இந்த கீரெல்லா இப்ப அதாவ்து ச்ச் எல்லாத்லியு மருந்து போட்றத்னால டேஸ்ட்டு வர்லே
ஹைப்ரீடு ஆமா ஆமா கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா
பழொ எல்லா கூட என்னன்னுமோ சொல்றாங்க பயமா வேற இருக்கு இதுல மருந்து அடிக்கிறாங்க இதுல ஊசி இது உண்மையா பொய்யான்னு கூட தெரில்ல அதே மாதிரி கலப்படம் கலப்படம் பாத்தீங்னா அவ்ளோதா அது சொல்லவே தேவ இல்லல
உம் கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா அப்டி இருக்கு அப்ப எல்லா நம்ம எதுக்குமே பயேப்பட மாட் டோ
அப் அது சுத்தமாவே இல்லன்னா கூட நம்ம ரோட் எல்லா கூட வாங் சா
இதுல என்ன ஹைலைட்னா இல்ல இட்லி தோச எல்லா நம்ம பாத்து ஏன்னா தீபாவளி பொங்கல்
ஆமா ஆமா இப்ப எல்லாம் டெய்லி அதுவே ஆயிடுச்சு உம் ரெகுலரா டிபன் தனைம நை விட்ல்லா கூட ரைஸ் சப்பிடுவோ ஆனா இப்ப பாத்தா ஐயோ ரைஸ் சாப்பிட கூடாது ஏனா சுகரு நோய் வந்து வேற வழியா வந்துச்சு நம்ம சோம்பேறித்தமா டெக் டெக்னாலஜி வளந்த நோய் வந்துச்சு ஆனா சாப்படனால அப்டின் பழி பொட்டுட்டாங்க சாப் படுதுனால ரிசு ப்படுனாலங்க ஆனா உண்மையா பாத்தா அது இல்ல இந்த நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவோ நடப் போன பாப்பல்லா
ஆமா எக்ஸசைஸ் பண்றது இல்லைனாலு நம்ம அப்போ ஓடி ஆடி வெளா யாடுவோ என்னங்கற ஆஹ் இப்போ அதுக்கான வேல் யே இல்ல உம் உம்
கிட்டயு வீட்டுக்கு அனுப்ப முடியல பயமா இருக்கு மண்ணுலயு போய் விளயாட மாட்டுதுங்க ஏன்னா அந்த மாரி நோய் வருது அதுனு ரொம்ப பயப்படுறாப் லம் பொத்தி பொத்தி வளகர வேண்தா இருக்கு இப்பெல்லா அப்பெல்லா எங்க இருப்போ என்ன எங்கல்லா போயிட்டு வாங்கனு விடுவாங்க நம்ம மண்ல விள விளயாடு தண்ணில விளயாடுவோ ஒண்ணுமே ஆகாது காலம் மாறுது ச் உடம்பு நோயு அதிகமாது தேஅலைனுக் அதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு
சரிமா அதேதான் அதேதான் நான் ஏ பையன் கிட்டல்லா முன்னாடி நடந்தது ரொம்ப ரொம்ப மோசமான நிலமைக்கு தானே போயிட்ருக்கு எல்லாமே உம்
நானும் மாறும் மாறிடுமா அப்டின் நினச்சே இனிமேல் வாய்ப்பே இல்ல
ஒடம்பு போகுது மாறவே மாறாது ஒடம்பு போகுது கண்ணு கெட்டு போகுது இ ப்போ என்ன ஒரு கொடுமன்னா குட்டி பிள்ளைங்கெல்லா கண்ணாடி போட்டுட்டு திரியுதுங்க பா
ஆதுதான் அதுதான் கரெக்ட் அதுதான் ஞாபகப்படுத்து நீ ஏம்பைய ஸ் கூல்லையு ஒரு பைய அப்டி தா குடுக்காதிங்கன் நா எவ்ளவோ வந்து நா சொல்லிட்டே ஒரு நாள் சொல்றே இந்த மாரி மனக்கஷ்டப்பட்டு அவங்க இன்னு எங்கிட்ட பேசவே இல்ல அத பத்தி அவ அதுதா பாக்குறானா நீங்க ஏ குடுக்றீங்க அவன நா என்ன சொன்னே நீங்க கொஞ் வெளில இந்த மாதிரி நெறய ஸ்போர்ட்ஸ்ல போடுங்க அப்டிஇப்டின்னு ஏ பையன போட்ருக்கே நீங்க போடுங்க அப்படின் சொன்னதுக்கு மன கஷ் கஷ்டொவந்து என்ட்ட பேசுவேயில்ல ஆனா அவன வந்து ஸ்போர்ட்ஸ் ல போட்ருக்காங்க சரீனு ஒரு நாளு பாக்குற அந்த பிளே ஏரியாலங்க பாக்குற பார்க்ல பாக்ற அங்யு போன் வச்சு விளையாடிட்ருக்கா சரி என்னடா நீ ஃபோன வச்சு விளையாடி ட்ருக்கே உங்க அப்பா இருக்காரு ஃபோனு என்னடா பாக்க கூடாத சொல்லிட்டு ஒரு ரவுண்டஸ் போயிட்டு வரன் திரும்பவும் ஃபோன் பாத்துட்ருக்கா அந்த பைய கண்ணாடி போட்டுட் தா இருக்கா அதனாலே கண்ணாடி போட்டுட்டா
ம் அதுதா உண்ம அதுதா உண்ம டிவி அது பக்கத்துல போய் பாக்குதுங்க போனையு ப பக்கத்துல வச்சு பாக்குதுங்க
இருவத்தி நாலு மணி நேரோ அந்த கண்ல தண்ணி ஊத்துற வரைக்கு கூட பாருனா ப்டியே பாத்து ருக்குங்க இது புரியுதோ புரியலன் தெரில ஆமா ஆமா அதுவு வேற இப்ப எல்லா நல்லா இருக்குல டிக் நல்லா கிளியராருக்கு ரியலாருக்கு
வோ படிக்கிறதுல வரமாட்
ஆமா ஆமா ஆமா ஆமா அது அத சொன்னு அதுதா சொல்ற சாப்டுகிட்டே டீவ் பாக்கறது
எங்க புள்ளைங்களு அப்படிதா சாப்பாடு ஊட்னா சாப்பிட மாட்டாங்க அதே போன கையில குடுத் த மெய் மறந்துடுவாங்க
ஆமா ஆமா அது இன்னொரு விஷயம் அந்த தூங்கிட்டே இந்த அந்த மொபைல் ஒரு கை க பழக்க வரு அதெல்லாம் காட் ட்டு வாங்க நியூஸ்ல எல்லா பாத்திருக்க அதெல்லா பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு
நடு சாமத்துல பாத்தா அவங்க அப்டி அப்டியே அந்த போன்ல விளாடுற மாரியே கை ஆக்ஷன் எல்லா பண்ணுவாங்க ஒளருவாங்க கார்ட்டூன் பேர சொல்லி ஒளருவாங்க அ அதல்லா நெனைக்கும் போது இல்ல ம்
க்கு மூள பாதிச்சிருக்கு நரம்பெல்லா பாதிச்சிருக்கு ரொம்பம் ரொம்ப சீரியஸ் சார் நிறைய நியூஸ் எலாம் நான் பாத்திருக்க நானு அதெல்லா குடுக்கவே கூடாதுன் குடுக்க மாட்ட எங்க வீட்ல டிவியே இல்லைன்னா பாத்துக்கய
சூப்பர் சூப்பர் அப்
ம் ப்ச் அதனால நான் பாக்குறது இது இல்ல நான் நான் அதனாலான் மொபைல் தான் நியூஸ் பாத்துப்ப பாட்டெல்லாம் மொபைல்லயே கேட்டுப்ப பசங்க இல்லாதப்பதா இல்ல நான் பாத்தென் வச்சுக்க நீ பாக்கல வாங்கிட்டு வாங்க உடனே வாங்கிட்டுவாங்க நம்ம அப்டி வச்சுட்டு போறதுக்குள்ளே எடுத்துடுவாங்க அதனால அவங்க இல்லாதப்போ நியூஸா இருக்கட்டும் பாட்டா எதுவுமே ந அவ
நான் கூட
ரியா கேக்கல
ஹலோ
இல்ல எது எதுல ஸ்டிர்க்டா இருக்கணமோ அது அதுலல்லா ஸ்டிர்க்டா இருப்பாங்க இவங்க டாடி
ஆஹ் ஆமா ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் தான்
இதுலல்லாம் ரொம்ப ஸ்ரிக்ட்டு உம்
ஆனா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு ப்ச் அது என்ன கொஞ்ச நேரம் பாக்குறது அப்ப நம்ப ஏதோ சொல்றாங்க நம்ம க பிரைவேசில இருக்கு அப்டி இப்டின்னு சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் குடுக்கவே கூடாது அப்டின்ற அதுக்கு பதில் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணலாம்
உம்
நான் இப்பதான் வந்து யூடியூப்லதான் பாத்துட்டு தான் பசங்களுக்கு ஆக்டிவிட்டிமாதிரிது சும்ம கேம் நாங்க மூணு பேரும் வச்சு விளாடிட்டுருந்தோம் கொஞ்ச நேர இன்டரஸ்டா விளையாட்டு இருந்தாங்க அந்த மாதிரி புதுசா கண்டுபிடிச்சி ஏதாவது பண்லா இந்த லீவ்லன் பாத்துட்டு இருக்கேன்
உம் அந்த மாதிரி பண்ணலாம் அந்த பண்ண
உம் நானா ஏத ஐடியா கிடைச்சா சொல்ர உனக் ஆ ஏா மொபைல்லாம் கொடுக்காத பசங்களுக்கு நம்ம பயமா இருக்கு துல்ல
உம் ரொம்பவே பயமாதான் இருக்கு கண்ணு போயிடும்ல அதுக்குதான் நான் மெயினா பயப்படுறதே
அதான் போன் பார்த்துட்டே இருந்தேன் தலைவலி வந்துருச்சு நீ கரெக்டா கால் பண்ணி கொஞ்ச ரிலாக்ஸா பேச ன் நான் இதோட போனை முடிட்டு தூங்கிடுறேன் ஓகேவா நாளைக்கு பண்றேன் உம் சரி பாய் ஆ பாய் குட் நைட்